லோ ம் கேக்குதா ம் படிங்க ப அவ்ங்க வீட்டுக்காரங்க
கருப்பாம் பூச்சி நம்ம ஒருத்த ஆச்சரியமா
ஆ
கொஞ்சொண்டு தா
ஃபஸ் ஃபஸ்ட்டா இன்னக்கி வேலக்கி வந்து மனுஷ காலத்துலருந்து
ஆ உடனே அடிக்க போச்சு ஆமா ஆ அங்க வாழ்ந்த சின்ன உயிருக்கு ட்ரீட் பண்ற தெரிஞ்சுக்கிட்ட திரும்பி சௌ வால்யம் வச்சு கேட்டாவே மொதல்ல ஒரு விஷ்யொ கரப்பாம் பூச்சி இந்த பூமி ல நேத்து வந்து ஒருத்தரு மனுஷ உருவாக்ற அது பழப்போடு வர்ஷங்களுக்கு முன்னாடியே இது பூமி அதா இது டைனோசர் காலத்துக்கு முன்னாடியே இதோட முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு அறிஞர்கள் லா சொல்றாங்க ஒரு நிமிஷொ யோசிச்சுப் பாருங்க டைனோசர் அழிஞ்சு போயிட்ச்சி பெரிய பெரிய உயிரினங்கள் அழிஞ்சி போயிர்ச்சி ஆனா கரப்பாம் பூச்சி இன்னைக்கு உயிரோட இருக்கு ஆ
ஆ இது யா இல்ல நம்ம எடுத்துற முடியிதுனா
செரி
பயணமா இது கேள்விக்கி யாராலு ஒருத்தியா பதில் சொல்ல முடியாது அ
ஸ்வாரஸ்யமான விஷ்யொ சில வாரங்கள் வரிக்கு சாப்டாம கூட உயிரோட சில நாட்கள் தண்ணி இல்லாம கூட தாங்கி
நம்ம பிறக்குற குடும்பத்த நாம சேர்வு பண்ணல எந்த உறவு பிறக் ஊர்ல பிறக்கணு யா ருக்கு மகனா பிறக்கணு எந்த சூழ்நிலையில பதரணு இப்டி எல்லாந்தா நாம முடிவு பண்ல அப்டின்னா வாழ்க்கைல சில ச்சயொ நம்ம கையில இருக்குறது உண்ம ஆனா அதே நேரத்துல அதே சூழ்நிலைய எப்டி நம்ம பயன்படுத்துறது கஷ்டத்த எப்டி எதிர்கொள்றது தோல்விக்கு அப்றொ எழுந்து நிறுத்தரொமா இல்லையா
பேசுனா
பரவால்ல தூரொ இல்லையா என்பதை முடிவுஸ் பண்றது அதா நம் ஆமாதா ஒரு ஏழ குடும்பத்துல இருக்க இரண்டு பசங்க ஒர்த்த ஏங்க ரெண்டு பேருங்க ஒரே மாதிரியான கஷ்டொ ஒரே மாதிரியான சூழ்நிலையால ஒருத்த என் வாழ்க்கை இப்படி தான்னு
காடுகள காடுகளில் நம்ம தெரியாது ஆனா தொல்லுங்க தோழரே அதுனால நம அருகில் ந அதே அதுக்கு ஆபத்து புரிஞ்சிடு அதுனால நாம மெதுவா போனாலு அது முன்னாடியே உலகத்துல இருக்குற உயிரினங்கள்லா அடாப்ஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கரப்பாம் பூச்சி சார் எந்த சூழ்நிலைலியு வாழ்ந்து அ வெயிலா இருந்தாலு மழையா இருந்தாலு இருட்டா இருந்தாலு விரைந்த
திரும்பி பாத்தா நடந்தாதா இருக்குேன்னு தோணு
விட்டில் வித்தியாசமானது நண்பர்கள் நாம ஒரு கதவை திறக்கணு நினைப்போ அதை மூடிவிடுவோம் அப்போ கோபப்படுத்ரோம் வருத்தப்படுவோம் ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தால் அதை விட நல்ல கதவு திறந்திருக்கும் அதனால வாழ்க்கையில நடக்கற எல்லா விஷயங்களும் உடனே இருக்க முடியாது ஒரு விவசாயி வெதைய மண்ணுக்குள்ள போட்றா அந்த விதைய பாத்து இது அழிஞ்சு போன மாதிரிதா தெரியு இருட்டுக்குள்ள புதையது மழ அடிக்கது வெயில் அடிக்குது ஆனா அந்த வெதயே உள்ளுக்குள்ள சரி இருக்கும் அதே மாதிரிதா வாழ்க்கை மனித வாழ்க்கை சில நேரங்கள்லா நம்ம வாழ்க்கைய நின்று போன மாதிரி தோணும் எல்லோரும் முன்னாடி போற மாதிரி தெரியும் நம்ம மட்டும் ஒரே எடத்துல இருக்கிற மாரி தோணு ஆனா இந்தக் காலம் கூட நம்மள உருவாக்குற காலமா இருக்கலா இன்னைக்கு நிறைய பேரு வித்தியாசமான காரணங்கள சொல்லி முயற்சி பண்ண மாட்டாங்க என் தலை எழுத்து இப்படிதான்
கரப்பா பூச்சிங்க ஏன்னா அந்த நேரத்துல பாதுகாப்பு இல்ல அந்த
எ வாழ்க்க
ஆ தெரியதுல பெரிய பாடங்கள் கிடைக்கும் சந்தோசமான விஷய கரப்பா பூச்சிகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல அதிகமா வெளயாடுணு ஏன் பாதுகாப்பு அதிக அவங்க தேர்ந்தெடுக்றாங்க இதுவு ஒரு தா ம்
வளரனும் பேரிடனும்
அதே மாரி
என்ன வாகு
விதிய கொற சொல்ல முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்ணாம இதுக்கு விதிய மட்டு கொறசொல்ல முடியாது
சில விஷயங்கள்ல நம்ம கட்டுப்பாடுக்கு வெளியே இருக்கோ ஆனா நிறைய விஷயங்க நம்ம கதையில இருக்கோ மழை பெய்றத நம்ம நிறுத்த முடியாது ஆனா கொடி வெருத்துட்டு போட்டு நாம முடிவு பண்ணலா ஆட்ட நிறுத்த முடியாதே ஆனா அலோ படகோட திசைய மாத்த முடியும் அதுதான் வாழ்க்க ஓகே நீங்க எந்த சூழ்நிலேல இருந்தாலு எந்த கஸ்டத்துல ஒரு விஷயத்த மட்டு மாத்த மறக் மறக்க கூடாது நீங்க நேற்று எடுத்த முடிவுதா இன்றைய வாழ்க்கைய உருவாக்குது இன்று எடுக்கிற முடிவு தா நாளைய வாழ்கைய உருவாக்குது
அவர் ஆனார் விதிய நம்பல ஆனா அதைவிட ஒரு முயற்சிய நம்பல விஷித்த நம்புங்க ஆனா அதை விட உங்க உழைப்ப நம்புங்க ஏன்னா விதி கதவை திறக்கலா ஆனா அந்த கதவுக்குள்ள நடந்து போறது நாமதா கடைசியா ஒரு விஷ்யோ சொல்லிட்டு முடிக்கிறே
சில நேரோ வீட்டுல
முழுக்க முழுக்க ஏற்கனவே எழுதப்பட்ட கதையா மனிதனுக்கு கடவுள் தேவைகள் வாழ்க்கை முழுக்க நம்ம கையில மட்டுமேதா விதி நிதி தேவைப்படுதல்தா உண்மையில வாழ் இந்த இரண்டு விஷயங்களும் நடுவுல இருக்கிற போதே அழகான பயணம் அதனால நடக்கறத ஏத்துக்கோங்க முடியறத மாத்துங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத் திருந்துங்க தோல்விய பாத்து திருந்தாதிங்க ஹோப்ப விடாதீங்க ஏன்னா வாழ்க்கைய முழுசா விதி எழுதல அதே நேரத்துல முழுசா நம்ம எழுதல ஆனா மீதி இருக்குற பக்கங்கள எப்டி எழுதுனது முடிவு பண்றது சக்தி என்னு நம்ம கையிலதா இருக்கு நம்ம வாழ்க்கையில சில சம்பவோ நெனச்சா பாத்தா ஒரு நேர்த்ல பெரிய கஷ்டமா இருக்கு சில நேரோ அத நம்ம மனசு ம் உடைஞ்சிருப்போ சில நேரோ ஏ இன்னைக்கு மட்டு இப்டியாவலயே அப்டினு நம்ப யேசிப்போ தே கேள்வி கேட்டு கூட இருப்போ ஆனா காலம் கடந்து சில வருஷம் கழிச்சு அதே சம அந்த வாழ்க்கைய திரும்பி பாத்தா நம்ம வாழ்க்கைல ஒரு திருப்புமுன இருக்கு அந்த கஷ்டோ இல்லாம இருந்துருந்த அந்த பாடல் நமக்கு கிடைச்சிருக்காது இந்த தோல்வி இல்லாம ஏந்திருந்தா அந்த முயற்சி நமக்கு வந்திருக்காது உண்மையா சொல்லனுன்னா வாழ்க்கைய ஒரு ஆசிரியர் மாதிரியா இந்த ஆசிரியர் முதல்வார் தேர்தல் வைப்பார் அப்புறந்த பாடத்த கற்றல் அதனால வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள பாத் தண்டனைய நெனைக்ககூடாது சில நேரங்கள்ள அது நம்மள இன்னு வலிமையான மனுஷனா மாற்ற பயிற்சி எடுப்போ ஒரு சிற்பி கல்ல எடுத்து சிலைய செதுக்கறது போல யோசிக் அந்த கல் பேசம்போது
அதோட உயிர் கேக்கிற திறமே அ அதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திகிற
றது அதே மாதிரி நம் வாழ்க்கைல நம் சந்திக்கிற கஷ்டங்களுக்கு அந்த நேரத்துல எதுயும் வலி க்காமல் அ இருந்தால் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களோட கடந்த மா காலத்த நி
அந்த முடிவ எடுத்துருக்க கூடாது அந்த வாய்ப்ப வச்சிருக்கக் கூடாது அந்த முனிவர நம்பி இருக்க கூடாது நெனச்சி நெனச்சி மனச கஷ்டப்படுத்தறாங்க ஆனா ஒரு உண்மையான ஞ்சுக்கோங்க கடந்த காலத்த மாற்ற சக்தி யாருக்கு கெடையாது ஆனா அந்த கடந்த காலத்த இருந்து பாடோ கத்துகிட்டு எதிர்கலத்த மாத்தற சக்தி எல்லோருக்கு இருக்கு வாழ்க்கைல சிலர் வேகமா முன்னாடி போ சிலர் மெதுவா போவாங்கா அதனால யாரு தோல்வியா யாரு ஆப்பம்பா சூரியன் காலைல உதிக்கும் நிலவு இரவுல வருது இரண்டுக்கு நேரம் வேறா இன்னமே அழகானது அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நேரம் வேற அதனால நண்பர்களே வாழ்க்கையை மாற்றங்களோடு ஒப்பிடாத உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க ஏன்னா உங்க கதைய வேற யாராலு எழுத முடியாது உங்க கனவ வேற யார் அதும் வாழ முடியாது பார்வைய பேண நடத்த முடியாது ஒவ்வொரு வாழ்க்கையோட கடைசி பக்கத்துக்கு வரும்போது அது முயற்சி பண்ணினே இருக்கனு கொ